ஹலோ
வணக்கம் தோழி
அ வணக்கம் தோழி எப்டிருக்கீங்க
ரொம்பவே நல்லாருக்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதேனு ஸ்பெஷல் சமையல் எது உண்டா
ஆ இன்னைக்குங்ளா இன்னைக்கு எந்த இன்னைக்கு எந்த ஸ்பெஷலு இல்ல இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு முருகரோட போறத பர்த்டே இன்னைக்கு அதனால பால் பாயச காலைல வச்சிட்டு ம் பாயச செஞ்சுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அ முருகர வழி பட்டுட்டு காலைல இட்லி அக்க சாம்பார் ஒரு வட செஞ்ச இன்னைக்கு, இன்னைக்கு ஸ்பெஷல்னால வட செஞ்ச
ஓ சரிங்க தோழி வட நீங்க பொதுவா மெதுவட எப்டி செய்வீங்க எண்ணெ அதிகமா ஒட்டாம இருக்குறதுக் ஏதேனு செய்முறைகள் இருக்கா
ஆ கண்டிப்பா இருக்கு நல்ல மொறு மொறுன் வர்றதுக்கு நல்லாவே இருக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இந்த உளுத்த பருப்பு இருக்கு இல்லைங்ளா
ஆமாங்க தோழி
உ உளுத்த பருப்பு வந்து நீங்க ஆ க ஒரு ரெண்டு மணி நேரமே ஊரவச்சாவே போதுமானது நெறய பேர் என்ன பண்றாங்க அதிகமா ஊற வச்சுர்றாங்க
இது வந்து தோல் உள்ள உளுந்துக்கு சொல்றீங்ளா இல்ல தோல் நீக்கிய உளுந்துன்னா குறைவான நேர ஊற வச்சா போதுல்ல எதுக் க்க தோழி
அ தோல் அந்த கருங் கருப்பு உளுந்துன்னு சொல்றீங்கள
ஆமா தோழி
அது வந்து ஒரு நாலு மணிநேர ஊறட்டு
சரிங்க தோழி
இது வந்து நார்மலா இருக்குறது வந்து ரெண்டு மணி நேர ஊர்னாவே போது அதாவது வீட்ல ஒரு பத்து தெரிதாபோன் வச்சுகங்ளே
சரிங்க தோழி
இப்ப பத்து பேர் இருக்குறோனா நெறய ஊற வைக்கலா ஒரு அரை கிலோவோ ஒரு கால் கிலோக்கு மேலவோ ஊற வைக் க்கலா புரியுதுங்ளா இப்போ நம்ம அஞ்சு இவர்தா சின்ன குடும்பதா இருக்குதுனா ஒரு ரெண்டு கிளாஸ் கிளாஸ் கணக்கு வச்சிக்கலா ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டு ஊற வச்சுட்டு
சரிங்க தோழி
ஒரு ரெண்டு மணி நேர இருந்தா போது ரெண்டே மணி நேர அதிகமா ஊற வைக்க தேவல்ல ரெண்டு மணி நேர நீங்க ஊற வச்சுட்டு ஜார்ல வந்து நீங்க அரைக்கு போது தண்ணி விடக்கூடாது அதுலயே தண்ணி இருக்கு நீங்க ஊற வச்சிருக்கீங்கல்லங்ளா
ஆமாங்க தோழி
அ அதுலயே வந்து நீங்க அதுலயே அரைச்சிட்டே வாங்களே அரைச்சிட்டு கொஞ்சோ கூட தண்ணி சேர்க்காம கொஞ்சோமா தெளிச்சு தெளிச்சு நீங்க சப் போசு அது ரொம்ப பிடிப்பு அதிகமா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சோ தண்ணி தெளிச்சுட்டு அதை எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நீர்க்கமா ஆயிடுச்சுன்னா அத புடிக்க வராது அதை எடுத்து வச்சுட்டு நீங்க பெருங்காய போடுற பழக்க உண்டு தா பெருங்காய போட்ருங்க ஃபர்ஸ்ட்டு பெருங்காயமு அ சோடாமாவ் கொஞ்சோ ஒரு சிட்டிகை மட்டு போட்டுக்கிட்டீங்கனா வாசனையா இருக்கு இந்த ரெண்டு மட்டு போட்டுட்டீங்ன்னா அப்பற நீங்க முழு மிளகு வெங்காய பச்ச மொளகா இல்லைன்னா காஞ்ச மொளகா கொத்தமல்லி இத மட்டுமே போட்டு நல்லா பினைஞ்சி விட்ருங்க மூடி விட்ருங்க கொஞ்சோ நேர
எனக்கு ஒரு சந்தேகம் தோழி நீங்க அரிசி மாவு கலப்பீங்ளா ஒரு சிலர் வந்து ஒ வடையில என்ன குடிக்காம இருக்க அரிசி மாவு பவுடர் கலக்கலாம் அப்டின்னு சொல்லுவாங்கல்ல தோழி
த ப சொல்லுப்பா
அரிசி மாவு கலப்பீங்களா வடையில
ஆமா லாஸ்ட்டாப்பா அது அப்பவே கலக்க கூடாது
சரிங்க தோழி நீங்க சொல்லுங்க எப்டின்னு
இப்போ வந்து என்ன சொல்றாங்க ஒரு சிலர் வந்து இப்பவே அந்த அந்த வ நீங்க மாவு அரைக்கிறீங்க இல்லைங்கலா உளுத்துலும் மாவு அற அப்பவே ஒரு கை பச்சரிசி போட்டுருவாங்க அதுல
ஆமா தோழி நானுமே பெரும்பாலான நேரங்கள்ல அப்டி செஞ்சிருக்
ஆ அப்டியும் போடலாம் அப்டியும் போடலா அது ஒரு சில இடத்த அது பக்குவம் இல்லனுவை இருக்கிடும் அந்த மாவை வந்து கெட்டியா ஆயிடும் சாப்ட் வராது அதனால நீங்க என்ன பன் ஆ அதனால வெறும் மாவு மட்டும் நீங்க அரைச்சடுங்க பஸ்ட்டு அரைக்கும் போது ஒரு ரெண் ட்டு போதே அரைச்சு அதையும் விட்டுருணும் இப்ப காலையே உங்களுக்கு டிஃபனுக்கு வேணும் அப்டின்னு கேட்க போய் இப்போ ஒன்பது மணிக்கு அரைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு மணிக்கு எழுந்து ஊற வச்சுக்கங்க ஏழு மணி வரை ஊரட் ரெண்டு மண்நேரம் ஊரட்டும் அப்பறம் அரைச்சு வச்சுடுங்க இதெல்லாம் பெனைஞ்சி அதையும் மூடினும் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இருகிடும் மூடின துணியாலையோ இல்ல ஒரு ஒரு மூடியாலயும் போட்டுட்டு ஒரு பவுல்ல போட்டுட்டு வச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் உபரி ஆகும் கொஞ்சம் உப்பும் அந்த அந்த ஸ்டேஜ்ல நீங்க அரிசி மாவு வச்சிருக்கிங்கல வீட்ல கொழுக்கட்டைக்கு அந்த மாவும் மேலே ஸ்ப்பிரட் பண்ணிக்கலா
ஓ அதாவது அரைத்து வச்ச அரிசி மாவு இருந்தாலும் அத பயன்படுத்திக்கலான்னு சொல்றீங்க
ஆ அத பயன்படுத்திக்கலாம் அத பயன்படுத்தி நீங்க தட்டி போடும் போது ஆ லாஸ்ட்டா நீங்க ஆல்ரெடி அத போட்டு பெனஞ்சு வச்சிட்டீங்கன்னா மாவு வந்து உபரி ஆவாது அப்டி இருக்கிடும் ஒரு மாரி கல்லு மாரி வரும் ஒரு மாரி சாப்ட்டு வராது ஒரு மாரி இழுத்து சாப்பற மாரி வரும் இது சைது வந்து ரொம்ப கிறிஸ்பியா வேணும்னா லாஸ்ட் மினிட் நீங்க போடும் போது இப்ப நீங்க வடை போடுறீங்க என்னெல்லாம் காஞ்சிச்சுன்னா அந்த டைம்ல நீ நீங்க ச அந்த டைம்ல நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா நஜமா ரொம்ப நல்லா இருக்கும்
சரிங்க தோழி ஒரு உளுந்து வடைக்கு ஒரு நல்ல செய்முறை சொன்னீங்க எனக்கு அது மாரி வந்து கடலை வடையில வந்து கடலபருப்புல வந்து பச்சை பட்டணி இல்லன்னா மஞ்சள் நிற பட்டாணி வச்சு ஒரு வட செய்வோம் அத பத்தி நா உங்களுக் க்கு சொல்லட்டுங்களா
ஆ சொல்லுங்க கண்டிப்பா இது புதுசா இருக்கே பட்டாணியில வடைன்றது எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு நஜமாதா இப்ப வந்து அந்த கள்ளப்பருப்புல செய்யறது ஓகே அது காமன் தா ஒரு சில வடல்லாம் தெரியும் இந்த பாசி பருப்பில் கூட செய்வாங்க ஒரு சிலர் அந்த இதுல கூட செய்வாங்க என்ன சொல்லுங்க அந்த பாயசத்துக்கு போடுறோமே ஜவ்வரிசி ஆ ஆ ஜவ்வரிசில செய்வாங்க ஜவ்வரிசிய ஊற வெச்சு ம்
சொல்றே தோழி நம்ம வழக்கமான கடலை பருப்பு வட மாரிதா அது பச்சல்பட்டாணி இல்லன்னா மஞ்சள் நிற பட்டாணி அத வந்து தண்ணீல ஒரு மூன்றுல இருந்து நான்கு மண்நேரோ ஊற வெச்சிடுங்க அது நல்லா ஊர்னதுக்கு அப் அப்புறோ அது அளவு வந்துட்டு ஒரு நம்ம வட தட்டுறதுக்கு ஒரு அர மணி நேரத்துக்கு அப்புறோ இப்ப வந்து ஒரு நூறு க்ராம் வந்து பட்டாணி ஊ ற வெச்சிருக்கீங்கன்னா ஒரு அம்பது க்ராம் இல்ல ஒரு நாப்பது க்ராம் அளவுக்கு கடல பருப்ப ஊற வெச்சுக்கோங்க அர மணி நேரத்துக்கு முன்னாடி இரண்டு ஊற்னதுக்கு அப்புறோ வழக்கம்போல அத கழுவிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு அடிச்சிட வேண்டிதா
ம்
நல்ல மாவாவ ஒரு அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமா கடலை பருப்பு எடுத்து வெச்சுக்கோங்க ஊறுனதுல து எல்லாத்தியு நல்லா மாவு பதத்துக்கு அடிச்சுட்டு கொஞ்சமா எடுத் து வெச்சிருக்கோம்ல அத வந்து கடசியா ஒரு தடவ போட்டு அடிச்சோம்னா அது கொஞ்சோ ஒன்னு ரெண்டா ஒரு கடிக்கிற பக் கோத்துக்கு இருக்கு மத்தது மாவா அரைஞ்சுடு
ஆமா ஆமா ஆ ஒன்னு பாதியுமா அரச்சோன்னா கொஞ்சோ நல்லா இருக்கு ஆ
தோழி அத வழக்கபோல நம்ப சிறிதளவு மஞ்சள்தூள் சேர்ந்து உடைக்காத சீரகோ முழுசு முழுசா இருக்குல்லயா ஜீரகோ அந்த ஜீரகோ பச்சை மிளகாய் கருவேப்பிலை இத நம்ம அறிஞ்சு போட்டுட்டு நம்ப வழக்கமான செய்முறைதா தோழி தேவையான அளவு உப்பு கலந்துட்டு நம்ம கடலப்பருப்பு வட எப்டி தட்டுவோமோ அதே மாரி செய்லா இது அத விட நல்ல ருசியாவு இருக்கு
பரவால்லைங்க ரொம்ப நல்லா இருக்கே அது நீங்க செஞ்சுருக்கீங்களா வீட்ல
நா அடிக்கடி செஞ்சு பாத்துருக்கே தோழி அப்டி சில நேரத்துல அது வந்து நமக் க்கு என்ன குடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த நேரத்துல நம்ப ஒரு ஸ் பூன் அளவுக்கு கடலை மாவு இருந்து ச்சுனா நம்ம சேத்துப்போ அது கடல பருப்பு வட செஞ்சாலு செரி இல்ல இந்த பட்டாணி வட செஞ்சாலு செரி அது ரொம்ப தண்ணியாய்டுச்சு ஒரு த எண்ணெயை குடிக்கித் து அப்டிங்கிற பக்குவத்துல நம்ப சிறிதளவு அதாவ்து கடல மாவு சேத்துக்கலா ஒரு திக் னஸ்காக அ நீங்களு முயற்சி செஞ்சு பாருங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா பரவால்ல நல்ல சமையல் குறிப்பா இருக்கீங்க இது எங்கனா வேலைக் போறீங்களா
இல்லங்க தோழி நம்ம அடிக்கடி வீட்ல அம்மா சொல்றது இல்ல நம்ம ஏதேன்னு ஆ அப்போ பொது தொலைக்காட்சில இல்ல தொலைபேசில பாக்கறது இந்த மாதிரி எனக்கு ஆமா தோழி உணவு மேல வந்து ஒரு அதிகமான நாட்டம் புதுசு புதுசா செஞ்சு சாப்புட்ணுங்கறது அதனால பாத்தீங்கன்னா வெவ்வேறு விஷயங்கள பாத்து கத்துட்டு இருப்பே அ வேற ஏதேனு உங்களுக்கு ரெசிப் தெரியு அதே மாரி வெங்காயோ பிச்சு போட்டு ஒரு போண்டாமாரி இல்ல பகோடாமாரி வெங்காயோ எல்லா காய்கறியு சேத்து செய்வோ அதாவ்து இந்த
நல்ல மழ நேரத்துல வந்து இது பண்ணுன் நேச்சுக்க ஆனா நா ஒரு நாள் ட்ரை பண்ணங்க ஒரு நாள் பண்ண அந்த வெங்காயோ அந்த ரிங்கு மாரி கட் பண்ணிட்டே எப்டி சொல்னுனா இப்டி வளையோ வளையமா கட் பண்ணிட்டு பஜ்ஜி போண்டாக்கு பண்ணி வெச்சிருக்கோ இல்லைங்ளா மாவ அதுல டிப் பண்ணி போட்டி வுட்டா நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்லா ரொம்ப நல்லா இருந்துச்சு சி எஸ் சி அவ்ளோ டேஸ்ட் சூப்ரா இருந்துச்சு
சேரிங்க தோழி நிச்சயமா நானு செஞ்சு பாக்குறே நா என்ன பண்ணுவன்னா வந்துட்டு மழைக்காலங்கள்ல வீட்ல கொஞ்ச காய்கறிகள் எல்லா இருந்ததுன்னா என்ன பண்ணுவன்னா ஒரு பாத்ரத்துல வெங்காயம் தேவையான அளவு ஒரு இரண்டு பெரிய சைஸ் வெங்காய எடுத் தேதா சின்ன சின்னத நறுக்கிட்டு அதுல வந்து முட்டை கோசு குட்டி குட்டி துகள்களா நறுக் ஒரு ஃபிரைட் ரைஸ்கில்லா போட்ற மாரி முட்டைகோசு நறுக்கி போட்டரது கேரட்டு சின்ன சின்னதா சின்ன சின்ன துண்டு துண்டா நறுக்கி போட்டுட்டு
ம்
இதுல வந்து வாசத்துக்கு கருவப்பில கொத்தமல்லி போட்டுட்டு இதுல என்ன பண்ணுவோனா சோம்புன் சொல்லுவாங்கல்ல
ஆமா சோம்பு வாசனை திறவியோ அ
சோம்பு பெ பெருஞ்சீரகம்ங்கிற சோம்ப அத நுணுக்கி ஒரு தோல் நீக்காம பூண்டு ஒரு ரெண்டு மூணு தட்டி போட்டு இது தேவையான அளவு மஞ்ச தூளு உங்களுக் காரோ பிடிக்குனா தனி மிளகா தூள் நெறைய சேத்துங்க இல்ல லைட் டா சேத்துக்கோங்க இத பெசறி வச்சிடணு இத பெசறி வச் வச்சுட்டீங்கன்னா ஒரு தண்ணி விட்டு அந்த சிட்டிங்கனா ஒரு தண்ணி விட்டு அனைத்து காய்கறிகள்லயு இந்த உப்பு உரப்பு சார்ந்துடு ஒரு அஞ்சு நிம்ஷோ வச்சிருந்தா போது
ம்
அதன் பிறகு அதுல வந்து இப்போ ஒரு டம்ளர் கடல மாவுன்னா அர டம்ளர் அரிசி மாவு ச பாதிக்கு பாதி சேர்த்து அது நல்லா பெசஞ்சிட்டு
ம்
அதுவே தண்ணி விடு அது ரொம்ப உங்குளுக்கு ஒரு பகோடா வேணுனா லைட்டா தெளிச்சுக்கோங்க இல்ல உடனடியா சாப் போடுற மாதிரி வேணுனா கொஞ்சோ தண்ணி எடுத்துட்டு அதாவது ரொம்ப ஒரு வட பக்குவத்துக்கு தண்ணி ஊத்திட்டு வாணலியில எண்ணெய சூடாக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எண்ணெ சூடானதுக்கு அப்புறோ நமக்கு வந்து வட மாதிரி புடிக்குனா வ தட்டி தட்டி போட்லா இல்ல போண்டானா உருட்டி போடலா இல்ல எனக்கு பகோட தா பிடிக்குனா அத அப்டே உதரி உதரி போட்டர்லா அந்த காய்கறிகளு இருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பாவு இருக்கு நல்ல சுவையாவு இருக்கு தோழி நீங்க செஞ்சிருக்கீங்ளா
அ இந்த மாரி பண்ணியிருக்கேன்ப்பா காய்கறிகள்ல அது சேர்ந்து பண்ணியிருக்கற நானு அ ட்ரை பண்ணியிருக்க என்ன ஒன்னு ஒரு டைம் ஃபஸ்ட்டு டைம் நா ட்ரை பண்ணும்போது நறைய எண்ணெ அதிகமாயிடுச்சு அப்டியே அதிகமா இழுத்துச்சு அந்த காய்கறிகள்ல கோசுல போடம் போது
இருக்கு தோழி நம்ம வந்து அதனால் தா முன்னாடி
டைம் தெரியாத பட்சத்துல அது மாரி பரவாயில்ல தோழி நீங்க இவ்ளோ நல்ல இன் இன்ஃபர்மேஷன்லா கொடுத்துருக்கிறீங்க
ஆமா தோழி உங்கள்ட்டு உங்கள்ட்ட பேசுனதுமே ரொம்ப மகிழ்ச் சி தா தோழி நா உங்களோட சில ரெசிப்ஸ் எனக்கு தெரிஞ்சத சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சத கேட்டுக்கிட்டே நன்றி தோழி
நன்றி நன்றி தோழி மிகவு ரொம்ப நன்றி இந்த இன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு ம்